பாக்கி
எப்டி இருக்க என்னா பண்ணிட்ருக்க
ஆ நா நா நல்லாருக்கே இப்டி மூனு கேள்வி ஒரே நேரத்துல கேட்டா என்னத்த பதில் சொல்லுவே நல்லாருக்கே நீ நல்லாருக்கியா சாப்ட்டியா நீ என்ன பண்ட்டுக்குற என்ன சாப்ட்ட
நா சாப்ட்டே சும்மாதா ஒக்காந்துருக்கே
சேர் சேர் என்ன சாப்பாடு வீட்ல வீட்லயா கடைலயா சாம்பாரா சேர் சேர் சேர் சாம்பாருக்கு என்ன ஆல்டர்னேட் தோசயா இங்க வந்துட்டு அம்மா இங்கே அம்மா கோயிலுக்கு போய்ட்டு வந்தாங்க அதனால அப்டியே சாப்பாடு கொண்டுந்தாங்க கோயில் சாப்பாடு சாப் ட்டே தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு
பாத்தியா
எப்பிடி பாப்ப நா தா சாப்ட்டு முடிச்ட்டேனே
அதா
அதா அதா வாழ்க்கையே நீ நீ என்ன சாப்ட்டியா
ஆ நா சாப்ட்டே சாம்பார் சோறு தான
சாம்பார் சோறு எப்ப பாத்தாலு சாம்பாரு சாம்பாரு என்னடா சாம்பார் வாழ்க்க செரி அப்பறோ இன்னைக்கு பிரியாணில்லா வேணா இப்போதைக்கு கோயில்ல வேற இங்க இது இது இப்ப தேர் போட்டிருக்காங்க அதனால கோயில் வேண்டா அதனால சாப்டக் கூடாது அப்டின்ட்டாங்க அப்றோ இன்னைக்கு இத்த நாள் எப்டி போச்சு உனக்கு
அது நல்லா போச்சு எந்த பிரச்சனையு இல்ல
என்னென்ன நடந்ச்சு
இனைக்கு என்னா நடந்தது எப்பயு போல கால்ல எந்திருச்சே
ஆ
சும்மா பைக் எடுத்தே ஒரு ரெண்ட் ரவுண்டு அடிச்சே
எங்கே வீட்டுக்கிட்டேவா இல்ல வெளியவா
வீட்டுக்கிட்டேதா
ஆ
அப்பறோ போய் டீ குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தே
ஆ எங்க பேக்கரில குடிச்சியா இல்ல டீ கடைலேயே அந்த மாரி எங்கயாச்சா
பேக்ரி பேக்ரில தா
சேர் எனா வெறு டீ மட்டு குடிச்சியா இல்ல ஆல்டர்னேட் ச சமோசா பஜ்ஜி வட பஃப்சு இந்த மாரியா
சமோசா ரெண்டு சாப்ட்டே அப்றோ ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு அர மண் நேரோ வேடிக்க பாத்தே வண்டில்லா போகுது பஸ்ல்லா போது அப்டி இப்டின்னு அப்பறோ கறிக்கடைல கறி வெட்டுறத வேடிக்க பாத்துட்டுருந்த
கறி பக்கத்துலே கறி கடையா இல்ல கொஞ்ச தள்ளி தூரத்துலயா
பக்கத்துலே கறி கட டீய குடிச்சிட்டே கறிய வெட்டுறத வேடிக்க பாத்துட்டுருந்தே
சேர் செரி ஆ
அப்பறோ கொஞ்ச நேர கழிச்சு போரு அடிச்சுன்னு கெளம்பி வீட்டுக்கு வந்துட்டு சாப்ட்டுட்டு தூங்கிட்டே
ஆ ரைட்டு வீட்ல என்ன சாப்பாடு வந்தோனே
அதே சாம்பார் தா
அதே சாம்பாரா அப்போ காலைல வந்துட்டு சாப்புல்ல டீ யோட டிஃப்பன முடிச்சுட்டு எல்லா என்னா இது காலை உணவ முடிச்சுட்டு மதிய வந்துட்டு மதிய உணவ முடிச்சுட்டு ஆ
ஆமா
அரும இப்புடிதா இருக்கணு செ அப்பறோ தூங்கிட்டு எத்தன மணிக்கு தா எந்துருச்சே வேல கீலைக்கி எதுவு போலையா
இன்னைக்கு லீவ் லீவ் போட்டே
லீவ் போட்டியா என்னாச்சு
அ சும்மாதா ஒடம்பு சரியில்ல காச்சலு
ஆ
சேரி அப்பறோ லீவ் போட்டு நாளைக்கு நாளைல இருந்து ஆ வேலைக்கு போலா அப்டின்ட்டு லீவ் போட் ட ரெஸ்ட்டு எடுத்தே இன்னைக்கு ஃபுல்லா
செரி செரி செரி செரி எதுவ் ஹாஸ்பிட்டலு போனீயா இல்ல போய் பாத்து தியா இல்லயா
போன மார மதியோ ஒரு மதியானொ ரெண்டு மணிக்கு மதியானோ சாப்பாடு சாப்ட்டு
ஆனா தூங்கிட்டேன்யா
அதா மதியானோ எந்துருச்சே காலைல பத்து மணிக்கு போல தூங்கிட்டு மறுபடியு ரெண்டு மணிக்கு எந்துரிச்சு சாப்ட்டுட்டு
அடச் சேர் சேர் செரி ஆ
அப்றோ மறுபடியு ஆஸ்பத்திரிக்குலா போயிட்டு ஊசிய போட்டு
ஆ
வந்த
சேர் சேர் சேரி அருமை டாக்ட்ரு என்னா சொன்னாப்ல ஒழுங்கா சாப்புட்றா நேரத்துக்கு வேலைக்கு போடான்னா
ஊசி போடுறார் போட்டாரு மாத்தர குட்த்தாரு இன்னிக் ஃபுல்லா ரெஸ்ட் எடுங்கனு போய் சொன்னாரு
அதெல்லா கேக்கல டாக்ட்ரு என்னா சொன்னாரு அதை சொல்லு
நல்ல பையனா இருங்க சொன்னாரு ஆனா ஒடம்பு பாத்துக்கன் தான சொ ஒடம் பாத்துக்கோன்னா சொல்லுவாரு
சேர் சேர் ரைட் ரைட்டு வாழ்த்துக்கள் அ அப்றோ என்னாச்சி எத்தன மணிக்கு தா வீட்டுக் வந்தே
டாக்ட்ரு கிட்ட ஒடம்பு நல்லா இல்லன் போயிருக்கறோ அப்போ என்னா சொல்லுவாங்க ஒடம்ப பாத்துக்க தம்பி என்னன்ன சாப்ட்டே என் எதனால இந்த பிரச்சனன்னு சொல்லுவாங்க அத உட்டுபுட் டு நல்ல பையனா இரு ஒழுக்கமா இ
அதுக்கு நீ என்னா பண்ணீருக்கணு அது இதுன்னு சாப் பட்றது நீ ஒ ஒழுங்கான உணவு சாப்ட்டு நீ ஒழுங்கா இந்துருக்கணுமில்ல நீ எதோ சாப்ட்டுட்டு நீ எதோ போய்ட்டு ஆன் ஹெல்த் தியானது உடலுக் கேடு ஆனத் சாப்ட்டுட் டாக்ட்ர போய் பாத்தா என்னடா அது
மனுஷ திங்கறத தா தின்னே எனக்கு சேர்ல
ஓ
ம்
ஏ ரைட்டு அடுத்த டைம் அத சாப்படாத அப்பனா இப்ப சேர்லன்னா அடுத்த டைம் அத சேத்திக்காத
எ
உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நீ நானுமே சே சே சே சேர மாட்டோ சேந்தா இதாக மாட்டோல்ல அந்த மாரி
ம்
அ
சேந்தா உருப்பட மாட்டோந்தா அது என் ஏ
தெரிஞ்சத் தா எத்தன மணிக் வீட்டுக் வந்த
வந்தே பத்து மணிக்குலா வந்ட்டே வந்து சாப்ட்டுட்டு படுத் தூங்னே ஹாஸ்டல்ட்டு போய்ட்டு ஒரு மண் நேரோ ஒரு மண் நேரோ ஆச்சு மூணு மணிக்கு ரிட்டன் ஆய்ட்டே வந்துட்டு அப்பறோ மறுப்டியு தூங்கிட்டே மத்தரல்லா போட்டு
அ
ஊசி போட்ட டயட்ல தூங்கிட்டு ஆறு மணிக்கு ம் சொல்லு
சேர் ஆறு மணிக்கு தூ செரி ஊசி போட்டா செரி இதெல்லா ஓகே அப்றோ ஊசி போட்றதுக் முன்னாடி டாக் ட்ரு சாப்ட்டியான் கேட்ருப்பாரே தூங்கி எந்திர்ச்சு நீ பாட்டுக் போனன்ன சாப்ட்டியா இல்லயா வெளியெதுனா
ஆமா ஆமா சாப்ட்டியா கல்யாணம் பண்ணியா அப்டிலா கேட் டாரு அதெல்லா தேவல்ல அவருக்கு ம் ம்
ஏ ஊசி போட் நறைய சாப்பட்ணுடா சேர் சேர் சேரி அதலா சொல்ணுமா இல்லையா நீ பாட்டுக்கு சொல்லாம நீ பாட்டுக்கு டாக்ட்ர பாக்க போன எந்திரிச்ச போனுன்னா எனக் எப்டி தெரியு
ம்
டாக்ட்ரு ஊசி போட்றதுக் முன்னாடி சாப்ட்டீங்ளா தம்பி ஊசி போட்டுக்கலாமான்னு கேப்பாரு அதல்லா சொல்லல ஒ ஒடம்ப பாத்துக்கன் சொல்ட்டார் டாக் ட்ரு அவ்ள தா ஆள பாத்துட்டு செரிப்பா ஒடம்ப பாத்துக்க அவ்ளோ தான்ட்டாரு அ
அவ்ள் தா அதுக்கு என்ன கண்டன்டா அத மட்டு பேசிட்டு அனுப்ச்சிவிட்டாரு கூட்டோ அதிகமா இருந்தது
அதுக்குனு வேலய சரியா பாக்கனும்லா அ அதுக் என்ன வேல அறக்குறையா பாக்க கூடாது செரி விடு இது இருந்துட்டு போது வேல எப்டி என்ன போது நல்லா போதா வேலஎல்லா
அதல்லா நல்லா போது
ஆ
கென்னா
சூப்பர் சூப்பர் ஆ அந்த வண்டிய ஆ எனக்கென்ன ஆணாம் எனக்குதா எந்த வேலையுமில்லயே நாந் தா வேலயில்லாம இது அதோனு இருக்கே பாக்கலா வாழ்க்க போறப்போக்குல டெய்லியு உக்காந்து மூணு நாலு படோ பாக்குறோம ஹாலிவுட் படோ அவ்ளோதா அதா நமக்கு வேல அப்புறோ வண்டி என்ன ஆச்சு ஆர் எச் அன்ரடு ஆர் எக்ஸ் அண்டு ஆமா ஆரெக்ஸ்தா ஆர் எக்ஸ் அண்டுரெட் என்னாச்சு
அது அப்புறோ பேசிக்கலா ஹாலிவுட் படத்துல என்ன படோ பாத்தன்னிக்கி
இது இதுரா பாசங் கெரிஸ் பாத்தன்டா இன்னைக்கி ஏ அப்பப்பா ஏற்கனவே பாத்துட்டே எனக்கு இப்போ எனக்கு பால்வழ்கர் ரொம்ப புடிக்கு அவரோட இது வந்துட்டு பாஷன் பி செவனு இது டெத் ஆனதுலா ரொம்ப எனக்கு ரொம்ப புடிக்கு பாஸ்து கிருஸ்துன ரொம்ப பேவரட் அவரு பிலிம் சீரிஸ்னா எனக்கு பாஸ்வட் சீரிஸ் பேவரெட்ல வந்துரு ஆனா பாஸ்புட் சீரிஸ் பாப்பே ரிவாச் எத்தனடைம் வேணா மறுபுடியுமறுபுடியு பாத்துடே இருப்ப நால பாஸ்புட் வீடியோ கவலயே படாம
பயிரிட்டா கரேபீன்ஸ் பாக்க வேண்டிதானா
பயிரிட்டா த கெரேக்அதெல்லா நெறய டைம் பாத்தாச்சு விக்கி பாத்துட்டே ஆனா எனக் அதுவே கொஞ்ச இத தா இருக்கு ஆன பாசன்ஸ் சீரியஸ் மட்டு எத்தன டைம் பாத்தாலு அப்டியே புதுசா ஆரம்பிக்கிற மாரி அப்டியே இதா இருக்கு
உஹும்
யா நீ என்னாவது பாலிவுட்டு பாக்குறியாப்பலா
ஆ ஹாலிவுட்ல பாக்குறதுல்ல
யா தமிழ் படத்துக்கு வந்துட்டியா
தமிழ் படோ தமிழ் படோ நல்லா இல்லயா
படத்துக்கெந்தா யா நல்லால்ல
ஸ்கிரிப்டு இப்ப வரவர ஸ்கிரிப்பே ஸ்கிரிப்ட்டு சரியில்ல
ஆ எல்லா படோ எடுக்றணுலா எடுக்குறது இல்ல படோ எடுக்குன்னா எடுக்கிறது இல்ல படத்த எடுத்தா போதுன்டு எடுக்குறாங்க
அவோதா
அது செரி அத்திகே அவங்கள சொல்லி நம்ம என்ன பண்றது நம்மளே அ என்னயிருந்தாலு தமிழ் படமா ஆலிவுட்டுதா ஆலி வுட்டுதா ஆலிவுட்டுதா ஆலிவுட்டுதா யா
அட எத்தன தடவ காலேஜ்ல நீ பாத்துருக்க
ஆமா ஆமா அதெல்லாம் போயிட்டு எத்தனை டைம் இது பண்ணிட்டு போயிருக்கா
ம்
ஏன ஹாலிவுட் பாக்றப்ப எதனா ஸ்னாக்ஸ் ஸ்னாக்ஸ் எடுதுக்கிட்டியா இல்லையா
ஸ்னாக்ஸ் இருந்து எல்லாத்தையு டிசு பேப்பர்லந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்
என்னா சிறுதீநீ
சிறு தீனி என்னா பட்டாணி மிச்சரு
ஆ கொண்டகல்ல
அதெல்லா இல்ல
ஆன்
ஏன்னா பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு போ முடியுமா அது இப்ப இப்ப இல்ல அது அப்பறோம் அது இப்ப இல்ல அப்பறம சாப்புட்ணு
அதெ அதெல்லாம் தேவ இல்லாது பாதாம் பிஸ்தா அந்த இதெல்லாம் வச்சு சாப்பிடாத அவ்ளோ தான்
ம்
அத‌ அப்டி சாப்பிடாதா ஒடம்புக்கு சேராது ஜீர்னோம் ஆவாது அது ஆயில் ஃபுட் அது இதுன்னு போ போகல ஒரு மாரி ஜீரணத்துக்கு கொஞ்சோம் இடையூறா ருக்கும் அதனால அதெல்லாம் கொஞ்சோ ஒதிக்கி வச்சுட்டு எல்லாத்தியும் ஒதுக்குச்சு எதுவும் வேணாம் படமே வேணா எதுவு வேணாவுட்ரு பொழப்பு இருக்கா பொழப்ப போய் பாரு அவ்ளோதான்
என்னா பொழப்பு இருக்கு அதான் ஒடம்பு சரியில்லனு படித்துருக்க பொழப்ப பாருன்ற
சேர் சேர் சேரி இன்னு எத்தன் நாள் டாக்டர் ரெஸ்டு எடுக்கனுனு சொல்லிருக்காரு எத்தன் நாள்தா மாத்தர எழுதி கொடுத்துருக்காரு
மூணு நேரத்துக்கு எழுதி கொடுத்துருக்காரு ஒரு நாளைக்கு இன்னைக்கு பாதி பேய்ருச்சு நாளைக்கு வரும் காலை இன்னமுட்டு இருக்கு
அவ்ளோதானா ஒர் நாள் தான் கொடுத்துருக்காரா
ஆ
ஒர் நாள் தான் கொடுத்துருக்கானா அப்பறோம் நெறைய இதா இருக்குமேடா அடப்பாவி அப்பனா ஒழுங்கா டைமுக்கு சாப்புடு தூங்கு நம்ம இட்லி ச சேத்திக்க சாப்ப ப்புடு தோசையெல்லாம் அவாய்ட் பண்ணிறு சாப்பாடு கஞ்சி இருந்தா கஞ்சி சாப்பிடு கஞ்சி செய்ய தெரிய்லனா பழைய சாப்பாடா கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு தண்ணி நெறைய சேத்தி ஊத்தி் நல்லா கொழைய விட்டு உப்பு போட்டு மேல மஞ்சள் போட்டு சாப்புடு சரியா
ம்
நல்லா கொதி வந்ததுக்கப்பறோம் பாத்து நல்லா சாப்டு ஆரோக்கியமா இரு சரியா போயிடும் சரியா
சேரி சேர் என்னால ஒடம் முடியல நாளைக்கு கூப்புட்றே
ஆ செரிங்க செரிங்க சேர் பாரு தெரு சேரி விக்கி அது நாஞ்சொல்ல உனக்கு பாரு பாத்து ரெஸ்ட் எடு பாரு பாய்
ம் பாய்